ஹலோ
ஹலோ
உம் சொல்லு
ஹலோ உம் சொல்லு
கேப்பா இல்ல அது என்ன இப்ப நா ஒரு ந்த வீடியோ பாத்தன்னா அந்த ரெசிப் பி நல்லாருந்துச்சு பாத்துட்டு நானூ ட்ரை பண்ணே நல்லா அ அந்த இது ம் நல் அதுதா உன்னடய் சொல் ற நீங்கவேண்ணா ட்ரை பண்ணி பாக்குறியா
ம்
இது அதென்னம் மசால் வட ஸ் செஞ்சு பாத்தே சூப்பராருந்துச்சு நீ வேணா அத ட்ரை பண்ணி பாக்றியா ம் எனக்கப்டியே ம் நல்லா ஹோட் ஹோட்டல்ல செய்ற மாரியேருந்துச்சு அதா ஒனக் பே ஷேர் பண்ணுவோமேன் கால் பண்ணு
ஆ ஆ அப்றோ மசால் வடை
என்னப்பா
என்ன பண்ணன்னு மசால் வடக்கி ரெசிபி எப்டி பண்ணனு எப்டி பண்ணணுன்னு சொல்லு
ஃபஸ்ட்டு அ என்னன்ன இன் க்ரிடியன்ஸ்னு சொல்றே கடல பருப்பு வெங்காயோ பச்ச மொளகா கருவேப்ல சோம்ப் பு
ம் ம்
அ இதல்லா எடுத்துக்கோணு கல்ல பருப்ப வந்து ஊற வச்சு வெச்சிக்கணு ஒரு ரெண்டு மண் நேரோ மூணு மண் நேரோ த்துக்கு வெங்காயோ வந் து நீங்க எவ்ளோ தேவப்படுதோ நீங்க எடுத்த பருப்புக்கு தகுந்தாப்புல ஒரு மூணு வெங்காயோ கட் பண்ணி வச்சுக்கணு பச்ச மிளகாயு கட் பண்ணி வெச்சுக்கணு கருவேப்பிலையு கட் பண்ணி வெச்சுக் ட்டு எல்லாத்தையும் பருப்பு நல்லா ஊறிர்ச்சான்னு பாக்கணு ஒரு ரெண்டு மூணு மணி நேரோ கழிச்சி அத வந்து ஒரு மிக்ஸில வந்து மிக்சில போட்டு ரொம்பவூ வந். இது அரைக்க கூடாது மாவா அரைக்க கூடாது ரொம்பவும் உடனே எடுக்க கூடாது ஒரு கொஞ்சோ கொரகொரன்னு இருக்ற பதத்துக்கு எடுத்துட்டு. உம் அந்த அஞ்சு வர்ஷ். ச்ச வெங்காயோ. பச்ச மெளகா கருவப்பில. கொஞ்சோனு ஒரே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வஸ்பூ சோம்பு உப்பு தேவயான அளவு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு ம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு வட மாரியே தட்டி ரொம்ப எண்ணெய காய வச்சு ரொம்பயூ எண்ணெய காயவைக்க கூடாது ரொம்பவூ மீடியமாவு வை கிதுவாது ரொம்பவூ ஹை ஃபிளேம்ல வைக்ககூடாது அப்டி வச்சினிங்ஙாயன் எப்போதூ வட மாரி தட்டி போடுவோம்லா
ஆமா
அதே மாரி தட்டி மீடியம் ப்ளேம்ல வச்சு போட்டு பாருங்க சம கிரிஸ்பியா வந்திச்சி சூப்பரா வந்தச்சு நீயெல்லான் நீங்களூ ட்ரை பண்ணி பாருங்க அதே மாரிதா இன்னொரு வீடியோவூ பாத்தே பால்கோவா செஞ்சு வச்டேம் பரனானா பால் இல்லாம
பாலில்லாம பால்கோ உம் செரி
பால் பவுட்ரு வச்சு செஞ்சிருந்தாங்க சூப்பரா இருந்திச் செரி அதையூ வேணா ட்ரை பண்ணி பாருங்க சொல்ற ஏ பால் பவ்ட்ரு ம் இது மைதா
ஆ
வாட்டரு
ம்
எல்லாத் தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அ சர்க்கர சர்க்கர நீங்க எவ்ளோ பால் போட்ரு எடுத்துக்குறீங்ளா அதுக்கு தகுந்தாப்ல சக்கர எடுத்து எடுத்துட்டு ஃப்ஸ் சு வந்து சக்கரைய நல்லா தண்ணி ஊத்தி ஒரு கப்பு னு சக்கரைக்கி ரெண்டு கப் போல தண்ணி நல்லா வந்து சக்கரைய கரச்சிக்கோங்க
ம் சரி
ல்லே அதுலே வந்து பால் பவுட்ரு போட்டுட்டு ஒரு கப்பு சக்கர பாகு வந்து நல்லா கரையனும் க்கரை நல்லா கரஞ்சி இந்த சக்கரக்கி கம்பி இப்பதான் சொல்லுவாங்கல்ல அந்த பதோ வந்த பெறகு இந்த பால் பவுட்ரையு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணனும் கட்டி இல்லாம் கட்டியு இல்லாம கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்லோல ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண உங்களுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாயிட்டே இருக்கும்
ம்
கெட்டிப்பதோ வரூ அப்போ வந்து அ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கிணும் நெய் ஊத்தி மறுபுடியு நம் நல்லா மி க்ஸ் பண்ணுவாங்க மிக்ஸ் பண்ணிட் ட்டு மறுப்டியு வந்து இன்னொரு ஃபை மினிட்ஸ் நல்லா மிக் க்ஸ் பண்ணிட்டு மறுபுடியு ஒரு டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விடணும் நெய் விடு நல் ல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்னாக்கா வந்து நல்ல ரொம்ப கெட்டியா வரூ திரண்டு நல்லா அழகா வரூ ஒரு அல்வா ஸ் ஸ்டேஜுக்கு ப்ப அப்புறோ என் கொஞ்சோ நெய் ஊத்தணும் ஊதி நல்லா நீங்க மி மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனா நல்லா ஒரு சூப்பரா வந்து பால் கோவா மாரி நல்லா நெய்யு நம்ம ஊத்துன நெய் வந் து நல்லா தெரண்டு வந்துரு தெரண்டு வந்த பெறகு நம்ம ஏலக்கா பௌட்ரு கொஞ்சமா போட்டுட்டு
உம்
நல்லா ம் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா தெறண்டு வந்த பெறகு நீங்க எ ஒரு பவுல்ல போட்டு செட் பண்ணி ஒரு ஒரு மண் நேர போல ஆரவிட்ருங்க ஆரவிட்டுட்டு பீஸ் போட்டு சாப்ட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டா இருக்கு
உம் பண்ணி பாக்குறே பண்ணி பாக்குறே ஸ் இதுல நோட் பண்ட்டே சாப்ட்டே
அப்றம் நீங்க என்ன செய்றீங்க இப்போ
நான் இப்போ சிக்கன் டிக்கா செய்றே சிக்கன் டிக்கா
சிக்கன் டிக்காவா
ஆமா அதுதா செஞ்சுட்ருக்கே
உம் ய்யா அது எப்டி செய்றது
அதுவா ரெசிபி கேக்குறியா
ஆஹ் ஆமா ஆமா
ஃபோன்ல சிக்கனு
உம்
கால் கிலோ சிக்கன் குங்க அதுக்கப்ற நெய் எடுத்துக்குங்க ஒன் மொளகா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மொளகா தூள் எடுத்துக்குங்க ஒரு ஸ்பூனு கரம் மசாலா தூள் எடுத்துக்குங்க அப்ற ஒரு ஸ்பூன் தனியா தனியா தூள் எடுத்துக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ப்பெங்க வெங்காயோ மஞ்ச தூங் தூணு அப்புறோ கொடமொள எல்லா கொஞ்ச அப்பற எட் யாரு ஒரு அர செப் அப்ப ஒப்புகுடுங்க எவ்லோ
உம் உம்
பாத்தரத்த எடுத்துட்டு தயிரு மொளகாத் தூளு தனியா தூளு கரம்த் தூளு
ம் உம்ம்
மிக்ஸ் பண்ணிட்டு
உம்
அப்பற அஹ் காய்கறி காய்கறி இல்ன்னா சிக்கன் சேர்க்கன் சிக்கன் சே்த்துங்க சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலா இல்ல பெருசா கூட கட் பண்ணிக்கலா சரியா எல்லா மசாலாவு கலந்துண்ணே நல்லா இது பண்ணிட்டு எலுமிச்சப்பளச்சாறு எலு அதை அப்படியே விட்டுணு ஒரு ரெண்டு
பண்ணி வச்சிணுமா ஊற வச்சு
ஆமா ஊரவச் சரின்னா இல்ல சரியா ஒரு மணி நேர ஒரு மணிலருந்து ரெண்டு மன்னேறோ ஊரு அது சரின்னா அப்புனா க்ரில்லா செய்வாங்கல்ல கம்பி உள்ள கம்பி இருக்குது ட்டு அதுல வெங்காயம் அப் சொருகி வைக்கணு சொருவனு கொடமொழகா வெங்கடயெல்லா பழைய மாத்தி மாத்தி சொருவணு சரியே சொருவி முடிச்சுன்னே தோசக்கல்லு இருக்குள்ள இங்க வைக்கலா இப்பைலந்தே ஆயில் விடணு கொஞ்ஜொ விட்டு
தோசைக்கல்ல வச்சா
ஆமா தோசைக்கல் தவா தவா தோசை தவா அத்ல ஹிட் ஹீட் ஆயிட்டு அல்லது ஹீட் பண்ணிட்டு கொஞ்சொண்டு ஹ கம்பில தோச தோசை தவாமேல வெச்சபிறகு நீங்க ஹீட்டப் பண்ணிட்டு அப்டியே குச்சியால திருப்பி திருப்பி வேக விடனு ஆனா சிக்கன கொஞ்ச சின்னதா கட் பண்ணாதா கரெக்டா இருக்கும் எல்லாத்த வி
ஆமா ஆமா தோசை கல்ல போட்ற னால கொஞ்ச சின்னதா கட் பண்ணாதான உங்களுக்கு சீக்கிர கொஞ்ச வெந்து வரா மார இருக்கு பெருசா கட் பண்ட்டா கொஞ்ச வேகறது கஷ்டம் நேரம் எடுக்கு வேற
நல்ல வெந்தொனே
உம் அது சின்னதாவு ஸ்லைஸ் கும் கொஞ்ச பெருசா இல்லாம பாத்துக்கணு அப்டித்தான
ரொம்ப பெருசா இல்லாம பாத்துக்கணு கொஞ்ச மீடியமா ஸ்லைஸ் பண்ணிக்கலா கரிய எடுத்து செரியா
உம் சேரி சேர் நா ட்ரை பண்ணி பாக்குறே இதுவரைக்கு நா வந்து ட்ரை பண்ணதே இல்ல அது நம்ம வந்து என்ன ஊத் டீ போட்டு எத்துரணுமா
ஆமா கல்ல என்ன ஊத்திட்டு நல்லா ஹீட்டான பிறகு சொறிவு வச்சிருப்போ அந்த கம்பில மொளகா கறி எல்லா தி ரெண் நல்லா ஹீட்டான அப்பற இந்த கம்பிய மட்டு திருப்பிக்கிட்டே இருக்கணு வேகற வரை சிக்கன் வேகுற வரைக்கும் காய் சிக்கன் டிக்கா நல்லா இருக்கு ஏ
உம் நா ட்ரை பண்ணி பாக்குற நா இது வரைக்கு ட்ரை பண்ணதுல்ல இப்ப அந்த கம்பி இல்லன்னா சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலால்ல
ஆஹ் யூஸ் பண்ணிக்கலா உங்களுக்கு தேவ எதாச்சு ஒன்னு புடிச்சு வேக வக்கிற மாரிதான் அவள
ஆஹ் நா வீடியோலதா பாத்துருக்க இந்த மாரி ஆனா வந்து இது இந்த இது நல்லா இருக்குமா அப்டின்ற யோசனைலே செஞ்சு கூட பாக்குறதுல்ல
நல்லாதா இருக்கு எல்லா முடிச்ச பிறகு சும்மா ஒரு ஒண்ணு ரெ எலுமிச்ச பலத்துல அறைய கட் பண்ணி அந்த வெந்த சிக்கன் மேல லைட்டா புழிஞ்சி உட்டீங்கன்னா ஒன்னு நல்லா இருக்கு சரி
ம் நா ட்ரை பண்ணி பாக்ற
உம்
ட்ரை பண்ணி பாத்துட்டு உங்கள்ட்ட சொல்ற எப்படி இருந்துச்சு நீங்களு நா சொன்ன ரெசிப்பிய ட்ரை பண்ணி பாருங்க எப்டி இருக்கனுண்டு
னு
உம் இது வந்து நம்ம இப்ப தவால போடும்போது சு சுத்தி சுத்தி ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கணு அப்படிதான
ஆமாமாம ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கனு அப்பதா நல்லா வேகும் எல்லா சைடும் இதுலதா வெந்துரு வெந்த மத்த சைடு வேகாது இல்ல நல்லா ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கணு
உம் சே சேரி
இருந்தாலு பரவால்ல
நறையா வீடியோஸ் பாத்துருக்க ஆனா வந்து எப்டி வரும்ன்ருத் தெரியாத்னால அத ட்ரை பண்ணும்னு தோணல
நல்லாதான் வரும் நம்ம நார்மலா செய்றத பிளிஸ்டிக்ஸ்ல வச்சு நம்ம இது வச் ச்சு செய்ய போறது அவ்வளதா
ஓகே ஓகே நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்கல்ல
நா ட்ரை பண்ணே இப்பதா ட்ரை பண்ணிட்டு முடிச்சே நல்லாதான் வந்திருக்கு
சேரி சேரி ஓகே ஓகே ஏப்ப நானு ட்ரை பண்றே எப்படி இருக்குன்னு பாக்கலா
ட்ரைப் பண்ட்டு சொல்லு எப்படி வரு